எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்குமா
அப்புறோ இந்தா பொன்ன எ பொண்ணு போயி டேக்கேர்ல கூப்ட்டுட்டு பையனை போய் தெரப்பியில விட்டுட்டு வாரே
அது சரி சரி எத்தன வயசு கொழந்தைக்ல்லா
இப்பொன்னோட பையனுக்கு இப்போ வந்து கரெக்டா ஒரு ஆறு வயசு ஆவ்து அவனுக்கு வந்து லைட்டா ஸ்பீச் டிலே இருக்கு
ஓ ஸ்பீச் டிலேவா தம்பிக்கு
தம்பிக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு
செரி
அதனால அவ தெரப்பி போய்கிட்ருக்கா
ஓகே
அப்பறவு எ பொண்ணுக்கு வந்து இப்ப டே கேரே விட்ருக்கே சீ நாட்டு சக்ர எடுத்து தின்னுகிட்டு இருக்கா அவா
ஆஹாஹா அவங்க எத்தன வயசு
அவங்களுக்கு கரக்டா ரெண்டரை வயசு ரெண்டு வயசு எட்டு மாச ஆது அழுத இவ்ள நேரமும்
அவுங்க நல்லா பேசுராங்கலா
அவங்க வுட்டு வுட்டு பேசுவாங்க அவ பேசவே மாட்டா சுத்தமா இப்பன்னா ஒண்ணு ரெண் வார்த்த பேசுறா அவுத்
இவன் வந் இவ வந்து பரவால்ல இப்ப நல்லா தெளிவா பேசுவா ஒன்னு ரெண்டு இப்ப கேக் கேட்டு அழுவ
அது சரி
அம்மா கேக் வாங்கிதானு அழுவ இவ்ளோ நேரமா
ஆ ஓ
நல்லா அழுதுட்டு இருந்துது நான்தா வாங்கி குடுக்கல அப்றோ நீங்க சொல்லுங்க
உ ஓ அந்த பேச்சு டிலே ஆகுதுல்ல அதுக்கு ஏதாச்சு வந்து நானு யூ ட்யூப்ல பாத்து உங்களுக்கு அனுப்புறோ நேச்சுரலா ம் வசம்பு நல்லதும்பாங்க வச
ஆ வசம்பு சொல்லுதாங்க நிறைய பேருமே தேன்ல கலக்கி குடுங்கனு
ஆ
ட்ரை பண்ணல இந்த தெரப்பி போறனால சரி இதை பாத்துக்கலா குடுக்க கூடாதுனாங்க தேனெல்லா அதனால இவனக்கு வந்து என்னன்னா நெறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷ்ன் நெறைய இருக்குங்க ஃபுட்டு மட்டன் குடுக்க கூடாது சிக்கன் குடுக்க கூடாது அப்பறமா எக் எதுமே குடுக்க கூடாது அதனால அவனுக்கு ஃபுட் ரெசிக்ஸ் ஸன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால
ஆ
எனக்கு ந தெரப்பி நீங்க குடுத்தீங்கன்னா வேஸ்ட் டு நாங்க சொல்லுற மாரி நீங்க கேக்கணு கேக் இனிமே அவனுக்கு எவ்ளோ நெறைய எக்ஸ்சிஸ் உண்டு ஒரு நெறைய எக்சைஸ் பண்ண குக் தலகீழ நிக்க வெப்பாங்க
ஆ நல்லா ஹலோ ஹலோ சொல்லுங்கமா கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதாமா ஹலோ ஃபோன் கால் வேஸ்டா போதேமா அலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ